பிருக்கீங்க
நல்லார்க்கே தோழரே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே தோழரே
அப்பறோ தோழரே வாழ்க்கை எப்டி போகிறது
வாழ்க்க எப்டியோ போது உங்குளுக்கு எப்டி போது
ஏதோ வாழ்க்கை போகும் சாலையில் நானும் போய்கிறேன் தோழரே
ஓகே தோழரே இப்போ நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை என்பது வாழ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
வாழ்க்கை என்பது நான் என்ன நினைக்கிறது என்றால் வாழ்க்கையில் போராடுவதும் அவர்கள் இவர்கள் நமக்கு போட்டியாகி இருக்கிறார்கள் என்று நினைப்பதும் அவர்களை மீதி நம்ம போய்விடவும் இவர்களைத் தாண்டி நம்ம போய்விடவும் இவர்கள் நம்மளை தாண்டி போய்வி டுவார்கள் என்று நினைப்பது இல்லை வாழ்க் கை என்பது வாழ்வதற்கு தான் அதை நிம்மதியாக அழகாக அருமையாக ஒரு மூன்று உறவுகளுடன் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நான் நினைக்கிறேன் தோழரே
யாருது அந்த மூன்று உறவுகள்
அதுதான் தோழரே நம் அந்த மூன்று உறவு என்றால் முதலில் வந்து நம்மளை பெற்றவர்கள் இரண்டாவது வந்து நம்மள் கூட இருப்பவர்கள் மூன்றாவது வந்து நம் வாழ்க்கை துணை இவர்கள் மூன்வரும் நம்மளுக்கு எப்பவுமே நல்லதுதா செய்வார்கள் தோழரே
ஓ அப்படியா தோழரே கண்டிப்பாக நீங்க சொல்வது சரிதான்
அந்த மூன்று உறவும் இருந்தால் மனிதன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடுவான் காசு பணம் இல்லனா கூட தோழறே
ஆமான் தோழரே நீங்க சொல்றது நூத்துக் நூறு உண்மதா ஆமா ஓகே ஆ நம்ம இப்போ நீங்க விளையாடுவீர்களா தோழரே என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவீர்கள் என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா
நான் பெரி பெரும்பாலும் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல கடையாது தோழரே எனர்க்கு எப்பயாவது நேரம் இருந்தால் நான் அப்பொழுது மட்டை பந்து விளாடுவேன் இல்லை என்றால் கால் பந்து விளையாடுவேன் இல்லை என்றால் பந்தை தூக்கிக்கொண்டு பிடித்து கேச் ச் அண்ட் த்ரோ என்று சொல்லுவார்கள் அதை வைத்து விளையாடுவேன் தோழரே அந்த மாரி சில விளையாட்டுகள் தான் நான் விளையாடுவேன் அதிகமாக நான் விளையாடும் பாக்கும் ஒரே ஒரு விளையாட்டு வந்து அது மட்டை பந்து தான் தோழரே அது இங் ஆங்கிலத்தில் கிரிக்கெட் என்று சொல்லுவார்கள் தோழரே
மட்டை பந்து ஓகே ஓகே உங்களுக்கு மட்டை பந்து பிடித்த வீரர் யாரு என்று சொல்லும் பகிர்ந்து கொள்ள முடியுமா
மட்டை பந்தில் மிகவும் பிடித்த வீரர்கள் நெறைய பேர்கள் இருக்கிறார்கள் தோழரே அதில் மிகவும் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி பிடித்த ஒ ஒரே ஒரு வீரர் வந்து அவர் வந்து அதிக ரன்களை எடுத்துள்ளார் அதிக செஞ்சுரிகளை எடுத்து சாதித்துள்ளார் ரன்னின் மலை என்று சொல்லலாம் ரன்னின் ஆட்டகன் என்று சொல்லலாம் ரன்னின் ஓட்டகன் என்று சொல்லலாம் ரன் மிஷின் என்று சொல்லலாம் சிக்சர்களின் வெளுத்து வாங்குவார் ஃபோர்களில் பவுண்டரியில் அவர் பேர் இருக்கும் அவரை பெரும்பாலும் கிரிக்கெட்டில் ராஜா என்றுதான் கூப்பிடுவார்கள் அவர்தான் என் இன்ஸ்பிரேஷன் விராட் கோலி என்று நான் சொல்லுவே தோழரே நீங்க நீங்களே
என் என்ன நீங்க என் இப்பவே சென்று பாத்திங்க்றால் ஆ தன் தன்னின் தன் நாட்டிற்காக இரண்டு உலகை கோப்பை இல்ல மூன்று உலக கோப்பை வாங்கி கொடுத்தவர் மற்றும் தன் த தன் தனித்திறமையால் ரசிக களை கட்டி போட்டவர் தன் தன் அணிய தன் அணிக்கு ஐந்து கப்புக ஐந்து கோப்பைகளை பேக் டு பேக் அடித்து குடுத்த வீரர் மற்றும் உலகத்தின் தலை சிறந்த கேப்டனின் ஒருவர் அவர்தான் மகேந்திர சி ங் தோனி என் று நான் சொல்லுவேன்
அவர் அவர் ஆடும் பொழுது எந்த மாரி ஆட்டம் உங்களுக்கு புடிக்கும் அதாவது அவர் பேட் செய்யும் பொழுது ஒரு ஸ்கில் இருக்கும் என்றவா அந்த ஸ்கில்லை பத்தி சொல்லுங்கள் அதில் உங்களுக்கு மிகவும் புடித்த ஸ்கில்லை
அவருடைய பே அவருடைய பேட்டிங் அவர் வந்து பயங்கரமாக பேட்டிங் செய்வார் அவருடைய கேப்டன்சி வேற மாரி அவர் வந்து மின்னலில் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய் வார் அவரால் எந்த அவ அவரால் எந்த எந்த கிரிக்கெட்டராலையு அவ்ளோ வேகமாக ஸ்டம்பிங் செய்ய முடியாது
அப்படியா தோழரே ஓகே தோழரே பாப்போம் இளம் வீரர்கள் நெறைய பேர்கள் வருகிறார்கள் அதை மாறி அவரை மாறியே அவர்களும் நீங்கள் சொல்றது போல் அவர்களுக்கும் அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இளம் வீரர்கள் அதை ஸ்டம்பிங் செய்து கத்துக்கொண்டு அவரை விட மிகவும் வேகமாகவும் அடிக்கிலாம் அவர் ஈக்குவலாகவும் அடிக்கிலாம் தோழரே பாப்போம் தோழரே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அவர்லா அவ்ளோதா அவரு மாறி இன்னொருத்த வர வாய்ப்புல்ல
அவர மாறி அ அதே தா தோழரே நான் இப்பொழுது நான் பார்த்தீர்கள் என்றால் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருப்பார்கள் பத்தாததக்கு அவர் உடல் மிகவும் சீராக இருக்கும் ஒரு விளையாட் டின் வீரரின் உடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படி இருக்கும் அவர்கள் எத்தனை முதுகெலும்பு உடைந்தாலும் அவர்கள் திருப்பி திருப்பி வருவார்கள் அதாவது அவர்கள் கையில் அடிப்பட்டு பெரிய காயமானாலும் அவர்களுக்கு பேட்டிங் என்றால் ரொம்ப புடிக்கும் அவர்கள் டீமுக்காக அவர் இரண்டு கோப்பைகளை அடித்து கொடுத்தார் கடைசி கோப்பையை அவரே அடித்து வரவேற்த்தார் எல்லாரையும் வாருங்கள் வந்து கொண்டாடுங்கள் என்று அதுமே இப்பொழுதான் பதினெட்டு வருடங்களாக கோப்பைகள் அடிக்காமல் ஆனாலும் அதை பேஷன்ஸில் இருந்து கடைசியாக ஒரு முறை கோப்பையை அடித்தவுடன் அவர்கள் உள்ள மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தான் எங்கள் டீம் நிகழ்ச்சி அதுதா நான் சொல்கிறேன் தோழரே அவரு ஒரே மனிதன் அவர் ஒரே மனிதனாக இருந்து அந்த பதினெட்டு வருடங்களாக ஒரே டீமில் இருந்து அவருடைய பியூட்தியும் அவருடைய ப்ரைமையும் அவருடைய ஓல்னெஸையும் அவருடைய எக்ஸ் பீரியன்ஸையும் ஒரே டீமுக்காக குடுத்த ஒரே வீரர் அவர்தான் தோழரே அவருக்கு இணை யாருமில்லை அவர் வேகத்தில் சீட்டா போலே ஓடிக் கொண்டிருப்பார் அதாவது அந்த ரன்னிங் எடுக்கும் பொழுது ஒன்ஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுக்கும் பொழுது அவர் ஓட்டும் ஓட்டம் மிகவும் அருமையாக இருக்கும் அவரை எனக்கு தெரிந்தவரை யாரும் ரன்னிங்கில் அவுட் செய்து நான் பார்த்ததில்லை ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு டிராபேக் என்னவென்றால் அவர் ஸ்டெம்பிங்கில் அவுட் ஆகிடுவார் ஏனென்றால் அவர் கணித்து தான் வருவார் இந்தை பாலை பார்த்துதான் வருவார் ஆனால் பாலே ஆணைக்கும் அடிச ருக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த மாரி எங்க ஆளுக்கும் சருக்கும் இந்த ஸ்டம்பிக்கில் மட்டம் தான் தோழரே உங்க ஆளுக்கு வேற ஏதாவது இருக்கிறதா தோழரே
எங்க ஆளுக்கா அதாவது அ அவர்தான் இந்த உலகத்தின் தலைசிறந்த பேட்ஸ்மேனின் ஒருவர் அவர் அடித்த அவர் அடித்த முக்கியமான அடித்த முக்கியமான மேட்ச் என்றால் இரண்டாயிரத்தி பதினொன்ட்டு உலக கோப்பை அவர்தா வென்று அவர் தலைமையில்தான் இந்திய அணி வென்றது வேற யார் தலைமையிலு இல்ல அதான்னு எ கபில் தேவுக்கு அடுத்து எம் எஸ் தோ வ அ எம் எஸ் வி அவரது கையில் தலைமையில் ஒன்றி
அப்பிடி அப்பிடி அப்பிடி அப்பிடி அப்பிடி இல்லை தோழரே நான் கேட்பது வந்து அவருடைய பெருமைையை பத்திய இல்ல அவருடைய டிராபேக்கு டிஸ் அட்வான்டேஜஸ்
அவருடைய டிஸ் அட்வான்டேஜ் என்றால்ல அவருக்கு அவருக்கு ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் அவ்ளோவாக விளையாட வராது
ஸ்பின்னர்ஸில் ஸ்டெம்ப் அவுட் ஆகிருக்கிறார்களா
அவரு அவரு இதுவரைக்கும் ஸ்டெம்போட் ஆகறவ ஆகனதே இல்லை அவருக்கு ட்ராபெக் என்றால் அவருக்கு கொஞ்சோ ஸ்
இல்லை தோழரே எனக்கு தெரிந்தளவு நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நான்கு இல்லை என்றால் ஐந்து முறை ஆயிருப்பார் என்று ன்று நான் நெனைக்கிறேன் தோழரே
என்னங் தோழரே
ஸ்டெம்பிங் அவுட் ஆயிருக்கார் தோழரே
இல்ல தோழரே அவரு ஆனதே இல்ல தோழரே இது வரைக் கு ஏன்னா ஸ்டம்பிங் பண்றவரே அவரு தா தோழரே
ஸ்டெம்ப் அவுட் அதாவது ஸ்டெம்ப் பால் வந்தால் பால் ஸ்டெம்பில் அடித்து அவுட் ஆயிருக்கிறார் தோழரே ஸ்டெம்பிங் இல்ல கீப்பர் பாலை புடித்து இல்ல
ஆமா தோழரே அது நெறைய வாட்டி ஒரு ஐந்து வாட்டி ஆகிருக்கு அதுவும் வருண் சக்கரவர்த்திக்கு எதிராகவுர் ஒரு மூணு மேச்சில் அந்த மாரி ஆகிருக்கு ஏன்னா வருண்சக் கரவர்த்தி என்பவர் பந்தை பயங்கமாக சுழற்றி போடுவார்
சுழற்று வீச்சாளராக இருக்கிறார் அதனால அதை சுழற்று காற்றோடு சேர்ந்து அததான் காற்றோடு சேர்ந்து அவர் கையும் சுழன்று போய் அந்த ஸ்டம்பில் அடித்து அவர்களை முடித்துவிடும் என்று அது ரொம்ப மிகவும் கடினமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுவது உண்மைதான் தோழரே அதாவது ஒரு மனிதன் பவுல் செய்யும் பொழுது அவன் கையில் இருக்கும் அவன் ஒடம்பில் இருக்கும் உம் மொத்தம் பவரை எடுத்து அவள் கையில் கொடுத்து அதை தூக்கி போடும்பொழுது அதாவ்து அதை கழு அது காத்தை கிழிச்சு கொண்டு போக வேண்டும் அதை காத்தை கிழிச்சு கொண்டு போய் அந்த ஸ்டெம்பிங்கில் அடுத்தால்தான் அது அவுட்டு தவறுதலாக அவர்கள் நடுவில் பேட்டை சுத்தி கொண்டிருக்கும் வீரர்களின் நடுவில் பட்டால் அது வேறங்கோயகப் போய்விடும் அதுதான் ஒரு பவுலரின் மிகவும் கடினமான நேரம் ஏனென்றால் அந்தை பவுல் போடும் பொழுது அவர்கள் சக்தியை முழுவதுமாக அந்த கையில் வைத்து அந்த பாலில் வீசும் பொழுது காத்தை கிழிச்சு‌ கொண்டு போய் அது ஸ்டெம்பிங் பண்ண வேண்டும் தோழரே அப்பொழுதுதான் அவர்கள் டீமுக்கு அவர்கள் அணிக்கு அவர்கள் முடிந்த அளவுக்கு சுகோரை கொறைக்க முடியும் தோழரே
நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மதா தோழரே
நீங்க எந்த விதமான பவுலிங் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் தோழரே
எனக்கு சுழல் பந்து தான் மிகவும் பிடிக்கும் அதாவது ஆங்கிலத்திலே இது ஸ்பின்னர்ஸ் என்று சொல்லுவார்கள்
சுழல் இல்லாமல் வேற ஏதாவ்து இருக்கிறதா
சுழல் வேறு ஏதாவது வேக பந்து தோழரே
வேக பந்து பாஸ்ட் போலிங் சுழல் மற்றும் வேற எது பந்து வகையில் எத்தனை வகைகள்
பந்து வகைன்னு பாத்தீங்கன்னா மட்டும் நான்கு வகைகள் தான் இருக்கிறது ஒண்ணு வந்து ஆப்ஸ்பின் அ கூக்லி ஒன்னொண்ணு வந்து பாத்தீங்கன்னா லெப்டார்ம் மாத் ஆர்தடக்ஸ் என்று ஒரு பவுலிங் இருக்கிறது உன்னொரு பாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா பாஸ்ட் போலிங் ஒன்று இருக்கிறது மற்றும் ஆ ஸ் ஆ சஷ்பா ஃபாஸ்ட் போலிங் மீடியம் பேஸ் என்று உன்னோரு பவுலிங் இருக்கிறது உங்கள் விராட் கா உங்களுக்கு பிடித்த வீரர் கூட அதில் ஒரு விதமான பந்தை வீசுவார்
எந்த விதமான பந்தை தோழரே
அதுக்கு எனக்கு தெரியல
ஆமால் அவர் நான் அடுத்த காலில் நாம் இணையலாம் தோழரே நீங்கள் விரைவாக செய்யுங்கள் ஆ நேரம் முடிந்து விட்டது
ஓகே தோழரே ரைட் ஆம் குய்க் போலுரு தலைவரே
ஆ